ஹலோ சிஸ்டர் கேக்குதா அ நா நல்லாருக்கே சிஸ் டர் நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே சாப்ட்டிங்ளா
ம் சாப்ட்டாச்சி சிஸ்டர் மார்னிங் தா சாப்ட்டே இன்னு டைம் இருக்குல்ல மதியோ சாப்பாட்டுக்கு நீங்க
அ நானு மார்னிங் சாப்டே அ மதியோ இப்போ தா லன்ச் ரெடி பண்ணிட்ருக்
அப்பாதா ரெடி பண்றாங்களா நீங்களா எதுல சமைப்பீங்க பாத் துறத்துலயா இல்ல அந்த காலத்துல இந்த மண்சட்டி இந்த மாதிரி இதுல சமைப்பீங்கள்ளா ந இப்ப இருக்க
பொங்க பாத்ரோ மண்சட்டிலா வந்து பொங்கல் டைம்லதா மண்சட்டி அந்த மாரி அ மண் சட்டியில வந்து சட்டியா ஆமா மண் ம அ
அந்த மண் பான
பானை அது பேரு ஆ அதேதா அந்த மண்பானையில சமப்போ பொங்கலுக் கு மத்த நேரம்லா என்ன சொல்ல நார்மல் பாத்ரோதா பித்தள பாத்ரம் அந்த மாரி
ஓ பித்தள பாத்ரோ நெறைய யூஸ் பண்ணுவீங்ளா ஏன்னா முன்ன வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இப்ப வந்து கொறச்சிட்டாங்க நாங்களா வந்து இப்ப இருக் க இந்த சில்வர் பாத்ரம் இந்த மாரி தா சிஸ்டர் யூஸ் பண்ணிட்ருக் காங்க ஆனா இருக்கு அத வந்து ஏ யூஸ் பண்ண மாட்டிக்கிறாங்கன்னா அதெல்லா வந்து வெயிட்டா இருக்கு எடுத்து முன்ன வந்து முன்ன மா ர் அதெல்லா வெளக்கிட்ருக்க முடில அப்டின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமயே அத பத்ரமா வெச்சிருக்காங்க
அப்டியா இங்க எப்டினா மோஸ்ட் டா நீங்க சொன்ன மாரி அந்த இதுதா சில்வர் பாத்ரோதா ஒரே ஒரு பித்தள பாத்ரோ அத வந்து நான் நான்வெஜ் செய்ய மாட்ரோ நான்வெஜ் செய்றதுக்காக அந்த மா அந்த பாத்ரோ யூஸ் பண்ணுவாங்க
நான்வெஜூ பித்தள பாத்துரத்துல செய்வீங்ளா
அது வெயிட்டாருக்கோ அடில புடிக்காது அ என்
ஓ அந்த ஒரு ரீசனுக்காக அதுல செய்வீங்ளா ஆனா அதுல யூஸ் பண்ணி பாத் ன நல்லாருக்கோ அது என்ன சொல்றது நா சொன்ன ரீசன் தா அது அந்த சொல்றேல அந்த வெயிட் டு அந்த வெயிட்டு தா பித்தள பாத்துரோனாலே பயங்கர வெயிட் டாருக்கோ அந்த ஒரு ரீசனுக்காகவே இப்ப எங்க வீட் ல யூஸ் பண்ணாம்லே வெச்சிருக்காங்க எல்லா வந்து வெயிட்டாருக்கோ வெளக்க டெய்லியு வெளக்கிட்டுருக்க முடில முன்ன மாரி லா அப்டின்ட்டு ஆனா இங்க முன்ன து எங்க தாத்தா அவ்வா அந்த மாரி காலத்துலா பாத்தீங்கன்னா வெறு பித்தள பாத்துரோதா வீட்டுலருக்கோ பித்தள பாத்திரத்துலயே எல்லா சமப்பாங்க எல்லா பண்ணுவாங்க இப்பல்லா வந்து இப்பல்லா நெற் றைய அது வித்துட்டாங்க எ வெச்சி என்ன பண்ண போறோ ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல வந்து ரொம்ப யூஸ் பண்ண பண்ண மாட்டேகிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் நம்ப ஜென்ரேஷன்லா சுத்தோ அது இருக்குன் கூட தெ இருக்கு அவ்ளோதா அது மட்டுந்தா தெரியோ யூஸ் பண்ணுவாங்களானா அப்டியேதா வெச் சிருப்போ அனால நெறைய வித்துட்டாங்க ஏதோ சும்மா வேணுங்கறத மட்டு வெச்சிருக்காங்க பாத்ரோன்னு சொல்ட்டு நீங்க ஒங்க அம்மா வீட்லலா யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்ளா
இல்ல அம்மா வீட்ல யூஸ் பண்ணி பாத்ததில்ல அதா பொங்கலுக்கு மட்டு அந்த பொங்கல் பானையில பண்ணுவாங்க மத்தபடி எல்லாமே சில்வர்தா இங்க கல்யாணத்துக்கு அப்றோ இங்க வந்து அந்த சிக்கன் சமைக்கறதுக்கு மட்டு அந்த பித்தள எடுத்துப்பாங்க
ஓ ஆனா நா இப்பதா ஏனா வெஜ்ஜிதா வந்து இந்த பொங்கல் இந்த மாரி வைக்கறதுக்கு தா மெயினா வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த எதாது சாமி கும்புட அந்த மாரி எதாது ஒரு ஆ எனா சொல்றது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாரி டைம்ல வ ப்பாங்க ஆனா நீங்க நான்வெஜு செய்யறதுக்கு வந்து பித்தாள பாத்ரோ யூஸ் பண்றது இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நா கே ள்வி பட்றே எப்பயுமே வந்து அதுலதா செய்வீங்களா இல்ல வந்து
இல்ல அக்சுலா ஹஸ்பண்டு வந்து நல்லா சமப்பாங்க அவங்க வந்து ஓ ஓ எண்ணிகா ச்சு ஒரு டைம் ஃப்ரீயா இருந்தாங்கனா நான்வெஜ் எடுத்து வந்தாங்கனா நா செய்றே அப்டின்னு சொல்ட்டு செய்வாங்க அவங்க செய்யம்போது அந்த பித்தள சட்டி தா வேணு அப்டின்ருவாங்க அதுல செஞ்சா டேஸ்ட்டு நல்லா வரு அடியில ஒட்டாம இருக்கு அதனால அதுல பண்றே அப்டின்னு சொல்லி அதுல பண்ணுவாங்க அவங்க மத்தபடி நாங்கல்லா பண்ணோம்னா அது தொடக்குட மாட்டோ ஏனா வெளக்கனுல
அதுதா அது ஒரு பெரிய நமக்கு லேடிஸ்க்கு இருக்குற பிரச்சனையே ஆனா அதுல பாருங்களே அது நல்லா கெட்டியா நல்லாருக்கு இந்த நம்ப சில்வர் பாத்ரோ மாரி அ ஆடாது எதுவு ஆகாது அது நல்லாருக்கு அந்த பாத்ரோ கெட்டியா எதோ இதுல மாரி இருக்கு
ம் ஆமா ஆமா நீங்க பொங்கல்லா எதுல செய்வீங்க
நாங்க பொங்கல்லா வந்து பொங்கல் டைம்ல மட் டு வந்து அந்த வெங்கல பானன் சொல்ட்டு அதுல வப்பாங்க அந்த பொங்கலுக்கு மட்டு்தா அத யூஸ் பண்ணுவாங்க மித் த டைம்லா அந்த பொங்க அந்த பான வந்து சும்மாதா இருக்கு வீட்ல பயங்கர வெயிட்டு எனா சொல்றது அதுலயு ஒரு ரெண்டு மூனு கிலோ இருக்குமாட்டுக்கு அந்த பான அவ்ளோ ஒரு வெயிட்டா இருக்கு அதெல்லா வச்சி கிண் டி வெலக்கி வச்சி எடுக்கறதுக்லா போது போதுன்னு ஆயிடு
ஆமா ஆமா வேற ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ